ஹலோ ம் என்னா திருச்செந்தூர் போயிருந்தீங்களா
ஆ ஆமா கல்யாணோ ஸ்டார்டிங் அப்போ போயிருந்தோ அவரு பாட்டு ஓர்றார் பஸ்சு வருத்துவோ அவர் பாட்டு ஓட்றாரு மாமியார் பாவு போய் நாதா கூட்டு போணு சொல்லி இந்தே அய்யோ கய ஷோக்ஸ்லோவா வராங்க அப்ப சொன்ன
என்ன உங்குளுக்கு நீங்க ஓடுறீங்க உங்களால முடியுது ஓடு ஏங்க அவுங்கல நீங்க யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா நீங்க
ஒநாள் வீட்டுக்கு வந்துட்டு கால்ல நாயனை ஆறு ஆறுக்கா கதவு தட்டினு கதவு தட்றாங்க யாருனு பாத்தா அப்றோ வந்து எ மாமியா வந்து நீ போயி தூங்குமா அவர் மாமனார் அப்பா பாத்திட கதவ தட்டுனாரு நீ போயி தூங்குமா அதல்லா ஒன்னு இல்ல காத பேசிக்கிற அப்டின்ட்டாங்க என்னால முடியல சுத்தமா வந்ததே ரெண்டு மணி ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ ஆரு மணிசா எந்திரிக்கனுனா எப்டி எந்திருக்கிறது
அப்போ ஒன்னு ஒன்னுக்கா கதவு தட்டிட்டு போறாரா
தூங்குரோ ஏந்திரிமா டைம் ஆவுதுல்ல ஆரு மணி ஆவுதுமா இதுக்கப்றோ தூங்க கூடாது ஏந்திரிமா அப்டின்றாரு அப்றோ சொன்ன அதுக்கப்புறோ நீங்க தான் கதவ தட்டுனீங்களாப்பா ஆமா ஆறு மணி ஆச்சுளப்பா அப்டி நா வந்ததே ஒரு மணிக்கு தா தூக்கமே இல்ல எனக்கு அவ்ளோ டயார்டு கால் வலி என்னால முடில நீங்க குடு குடுனு ஓடி போய் ஓடி வரீங்க எர் றீங்க என்னாலயும் முடியல அவுங்களாலு அம்மாவாலயு எவ்ளோ தூரோ நட க்றாங்க அவுங்க அவுங்களால முடியுமா சிரிக்கிறாரு
சிரிக்காதிங்க இது யோசிங்க அப்டின்னு சொல்லனு எங்களால மு விட்டுட்டு நீங்க ஓடுறீங்க எங்களாலலா அவுங்குளு அவுங்க நெலமய என்னென்றத நீங்க ஃபஸ்ட்டு யோசிங்க உங்கள மட்
அதா‌ சொன்ன நா எப் நா எப் எங் எங்க வீட்ல எல்லா பிளான் பண்ணா ப்ரி பிளான்டா பண்ணி இங்கதா ஃபுல்லா ஆனோன்ஸ்மண்ட் பண்ணனு இங்க வந்து போற வழிலே பிளான் பண்ட்டு அப்டியே போலான்றீங்க நாலா அப்டி பண்ணனா எங்க வீட்லெல்லா அப்டி கிடையாது பிளான் பண்ணா அதுக் முன்னாடி ப்ரீ பிளான்டா பண்ணி ட்தா போவாங்க இங்க போனு அங்க போனு இந்த இந்த எடத்துக்குனா இந்த எடம் போயிட்டு தா வருவாங்க டைமுத்தா அங் கீழ் உக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிதா வருவாங்க அங்க இருந்து வேற எடத்துக்கு போக மாட்டாங்க ஆ நீங்க ஒரு எடத்துக்கு போயி
நீங்க எந்த பஸ் வருதோ அந்த பஸ்ஸுக்கு ஏத்த மாரி போயிறீங்க அவரு அவர் பஸ்ஸ பாத்துட்டு பிளான் போட்டுப்பாரு அவுரு எந்த பஸ் ஃபர்ஸ்ட்டு வருதோ அந்த பஸ்லே ம் ம்
கா என்னானா அங்கயே ஊர்லியே கெலம்போதே சொல்ட்டோ டைம் இருந்தா திருச்செந்தூர் போயிட்டு அப்டியே கூட் விட்டு வந்துரு அப்டின்டாங்க போல அவுங்க சொல்ட்டாங்கல்ல ஊர்ல அதா போய் கூட்டு போய் நா அப்போ கூட சொன்னே நா வர்ல இல்ல என்னாலா முடில எனக்கு ச முடில இப்பயே முட்லன்னா வரல நம்ம வீட்டுக்கு போலா அப்டின்னு சரி ஓகேன்ட்டு பஸ் வந்துச்சு ஏறு ஏறு ஏறு நா என்ன பண்றது நம்ம இப்டியா நிக்கவா முடியு நானு பஸ் ஏறி உக்காந்து உக்காட்ந்து நா பாட்னு உர்ருனேநே தா உக்காந்ருந்தே அதுக்கப்ரோ கோயில் பொய்ட்டு அங்க சிஸ் எங்க மாமானார் எங்க எங்கயோ சுத்துராரு அவுங்க பின்னாடி நாங்க போறோ எங்க போறோ என்ன பண்ணணுனு எதுமே சொல்லல அவரு பாட்டு போனாரு பின்னாடி நாங்க போறோ அப்ரோ எங்கப்பா அத கேட்ட எங்க போறீங்கப்பா எங்க போணு ஸ்லிப்பர் எங்க விட்ணு எங்க லைன்ல எல்லாமே ட்ட இல்லம்மா அப்டிதா போணு இப்டிதா போணு அப்டின்றாரு அதுக்கப்ரோ ஒரு எடத்துல உக்காந்து சாப்பட்லானு சொல்றப்ப எனக்கு பசிக்கவே இல்ல எனக்கு சுத்தமா பசிக்ல அவுங்க சாப்ட சேந்து சாப்பாடு அங்கே அன்னதானோ போட்டாங்க சாப்பாடு வாங்குனாங்க எனக்கு வேனான்னு பசிக்ல நீங்க சாப்டுங்க அப்டின்டே தா அப்ரோ சாப்பிட போலா இல்ல எனக்கு பசிக்கல எனக்கு வேண்டா அப்டின்ட்டு வெளில போய் அம்மா போன் பண்ணாங்க அதான்ட பேசி இருந்தே நானு
ம்
நா எனக்கு வேண்டானு சொல்ட்டு வெளியே வந்து பேசிட்டாங்க அப்ப திட்னாங்க நீ என்ன அவுங்க சாப்டுனா வேணான்ற பசிச்சா தா சாப்ட முடியு எனக்கு பஸ்ச்சா நா சாப்டுவே பஸிக்னா சாப்ட மாட்டே அது ஒனக்கு தெர்லனா கத்துக்கோ அப்டின்னா என்ன பஸ்சா சாப்ட முடியு உங்க இஷ்டத்துக்லா நா சாப்ட்னு உங்க இஷ்டத்துக்லா என்னால வர முடியாது அப்ரோ வந்து இதோட நா லைன்ல நிக்ற நானு ஐயோ இதோட லாஸ்ட் இதுக்கு அப்ரோ என்ன பிளான் பண்ணாம எங்கன கூட்டு வந்தீங்கன்னா அந்த எடத்துல இருந்து நா பாட்னு பொய்ருவ நானு வரவே மாட்டே நிப்ப நானு இத ஃபர்ஸ்ட் அன் லாஸ்டா வச்சுகோ இது உனக்தா உனக்கு தா நா சொல்ற நீதா உங்க அப்பாட்ட சொல்லணு அப்டின்ட்ட நா வந் வந்து இனிமேல அலையலா மாட்ட நானு அப்டின்ட இனி மேல அழஞ்சேன்னா எ ஒடம்பு பொய்டு அப்டின்ட்ட நாலா அலையலா மாட்டே எங்க வீட்லல்லா இந்த மாரில்லா பண்ண மாட்டாங்க நா அப்டி பழக்க படுத் எனக்கு அப்டித்தா பழக்கோ இந்த மாரி
இப்ப இந்த மாரி பண்ணிட்டு லாஸ்ட் டைம் திபு திபு திபுனு ஓடு ஓடியா ஓடு ஓடியா
ஆ இங்கதா போறன்னு கால்ல கொழ தெய்வோ கோயில் போறன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு மனுஷே வாமா அங்க பொய்ட்டு அப்டி எங்க திருநல்வேலி எறங்கிட்டு திருநல்வேலில இருந்து பஸ் பஸ் புடிச்சிட்டு திரும்ப திருச்சந்துர் போனோ திருச்சந்துர் கூட இல்ல அங்கருந்து ஆமா திருச்சந்துர் போணோ போய் எறங்குனோ அங்கருந்து நடக்கணு ஒரு ரெண்டு ஒரு அரைமண் நேரோ ஒன்ன அவர் நடக்கணு நாங்க கோயிலுக்கு நடந்து அப் அதுக்கப்ரோ பெய்ட்டு ஸ்லிப்பர் விட்டுட்டு லைன்ல நிக்கணு இதுதா அது அங்க போய் சாப் சாப்டகுடாது சாப்பாடு சா இங்கயே அங்கியே இது வந்து உக்கார எடோ இருந்துச்சு அங்க வந்து சாப்ட்டு இருந்தாங்க சொல்றாரு இது வந்து செங்குந்த முதியலார் வந்து தனியா மண்டபமா இங்க ஆ உன்ன கல்யாணம் பண்ணாமருந்த இந்த மண்ட பத்லல்லா தங்க வச்சுட்டு அப்டியே போர பண்ற மாரி தா அப்டின்னாரு அவரு எங்க மாமனாரு ஓ அப்டியா சேர்சேரி அவுங்க அவுங்க தனி தனியா நேம் போட்டு அந்த கேகாஸ்டடியும் நேம் போட்டு போட்டு வச்சிருவாங்க அங்க
ம் ம்
செட்டியார்னா அப்டி அப்ப அது போட்ருக்கானு தெர்ல ஆனா இதா கவன்ச்சா நா கவனிக்லையே எங்க மாமனாரு சொன்னாரு இது மாரி இருக் கு பாருமா அப்டின்னாரு
ஊர் பழக்கம்மா இருக்கு அதுலா போ
இதுல்ல எனப்பா இருக்கு நல்லா இருக்க அத நார்மலா எப்போம் போலதான இருக்கு எல்லாமே ஒரே மார்தான இருக்க அப்டின்ட்ட இது நல்லா இருக்கா நல்லா இல்லையன்னு சொ நா சொல்லவா முடியு எல்லாமே ஒரே மாதிரிதான இருக்கு எட்டாய்ச்சா ஆ எனக்கு இன்னிக்கி வர கோவத்துல எனக்கு அப்டியே எப்டி சொல்றது ஏ வீட்டுகார பிச்சி இது சட்டைய பிச்சு மண் மண்ண நாங் நங்ன்னு கொட்டலா போல அப்பிடி இருன்ச்சி அந்த டைமுல சேரி என்ன பண்றது நா க ஆக்சுல் கால்ல கதவசாதினு போனாரு பட்டுனு இன்னு காண்டாய்ச்
செல்வி எனக் ஃபோன் பண்ச்சாண்டி வீட்டு சாரீடு அங்க இருந்து ஊர்ல இருந்து செல்வி அக்கா என்னா ஃபோன் பண்ணாங்களா ஊர்ல இந்து சாரீக்கு
இல்ல அவங்க எதுவு பண்ணலயா அவங்க வந்து போயிட்டு நீ நேர்ல போய் நீ பாக்கணுதா சொல்றாங்க இப்ப வந்து ஃபோட்டோ அமுச்சா செட் ஆகாது அங்க வந்து நாமல் கம்மியா தான் சாரீஸ்ல்லா இருக்குக்கா இன்னொரு இடத்துல வந்து எல்லா டிசைன் நம்ப ஆல்ரெடி வாங்க முடியுமா அந்த டிசைன் சாரீ கூட அங்க இருக்கு நீ அங்க போய் பாத்தா கடைக்கு உனக்கு வி வித்து பிளவுஸ்சோட கெடைக்கு நீ அங்க போய் பாரு அப்டின்னாங்க
ஆ
ஆனா நெக்ஸ் டைம்ப்பா ஆகஸ்ட் வத போலாம்னாரு ஆனா இப்ப வேற டவுட் போறே டவுட்டுன்டாரு எ வீட்டுக்காறரு
ஏன்
தெர்ல என்னான்ட்டு
என் பையன்க்கு டியூ
க்காரு அதனால வந்து அ
அந்த பையனு இப்டி இருக்கிறதுனாலையா
ஆ அப்டியெல்லா இல்ல ஆகஸ் போறது ஆகஸ்ட் மாசோனா போறோ
ஆ
அதெல்லா ஒ
ஏ போறோ போறோ என்னங்கதா தெரியிலல போலன்ட்டு
ஆ
போறோ போறோன்ட்டு இருந்த திடீருனு போ
ஆ அது இல்ல இல்ல இப்போ போற ஆபீஸ்ல்ல லீவ் கொஞ்சோ எடுக்காதீங்க சொல்லிருக்காங்க இதுக்கு அப்றோ அவங்க வந்து போனா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் லீவ் எடுக்கிற மாரி இருக்கு அதனால வந்து இப் போனா சாட்டர்டே சண்டே அவருக்கு லீவு சாட்டே இப்போ ஃப்ரை நைட் தங்குனோ சாட்டே சண்டே இருந்துட்டு மண்டே வர மாரி இருக்கணு ஆ மண்டே டியூஸ்டே அண்ணனுக்கு தம்பிக்கு பர்த்டே சோ அங்க இருக்குணுன்வாங்க அதுக்கு அப்றோ நாலு நாள் அஞ்சு நாலு நாள் ஆயிடு அப்றோ அடுத்து நாளு அதனால கல்மி ஆறது நாள்தா இங்க வர ஒரு வாரத்துக்கே ஒரு வாரோ அப்டியே ஆய்டுது
அ
சந்தோஷ யோசிக்கறா ஆ இப்பதா சொல்ல முடியாது வெயிட் பண்ணுங்க நாங்க நா சொல்றே முன்னாடியே சொல்றே அப்டின்டாங்க காலேஜ் டவுட்டுதா அன்பிடின்ட்டாரு
சேரி இது ஏ நீங்க அம் ம் வந்து அம்மா இருக்க அது இங்க அம்மாது ஒரு வாங்கியு ரெண்டுதுரு வாங்கியு சேத்துட்டு மாசோ மாசோ ஒரு ஆயரூவா ஆயிரரூவா கட்டின்னு வரீங்களா நம்மளால்ல சேந்து எல்லா டூருக்கு போற மாரி பிளான் பண்லா மாசோ மாசோ ஓ ஆயரூபா தனியா போட்டுன்னு வாங்க
ஆ
எல்லாரு சேந்து ஒரு அமௌண்டா ஒரு ஒரு ஃபேமிலிக்கின் பன்னெடாயிரரூவா அந்த மாரி வரு
ஓக்
ஓ க் பண்னெண்டு மாசத்துக்கு பண்னெண்டாயிரோ ரூபா வரு அப்போ நம்ம கை செலவுக்கு ஒரு அஞ்சாயிரூவா எடுத்துட் போனா போதுன்ற மாரி தானே இருக்கு
ஓ ட்ரிப் போறதுக்கா டரிப் மாறி போற மாறி இருந்தாவா ஆ போட்லா போட்லாங்கா மாசமாசோ ஆயிரோ ரூபா ஆயிரரூபா தான பரவால்ல எதுக்கோ செலவாகுது இதுக் ஆயிர ரூபா குடுக்கரதுக் என்ன ப்ப
ஆ ஆ நானு அதுக்குதா நா இதகிட்டயு சொன்னே ஒரு சீட்டா எடுத்து போ க்கலா போட்டோனாக்கா அது நல்லா அமௌண்டா வரு நாலு ஃபேமிலியா சேந்து ஷேர் பண்ணிகலா அப்டின்ன அதுக்கு அவசியோ போவோ அப்டினா இல்லடி அப்போ நம்ம பெரிய எடமாவு சேத்து போட்லா போனாக்கா ஒரு பன்னெண்டு ரூபாய் வருதுன்னா நாளு ஃபேமிலியா போனோனாக்கா ரெண்டு மூணாயிரம் மூணாயிரூபா சேரு போடற மாரி இருக்கு ஆனா அமௌண்ட் பெருசு சாருக்கு நம்ம நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிக்கலா நல்லாவே வெளியோவு சுத்தி பாக்கலா அப்டின்னு அவனுக்கு போட முடியுமா அப்டின் வச்சிக்கிட்ட அவ ஆயிரூபா சொன்னா ஒரு ஃபேமிலிக்கி ஆயரூபா சொன்னா ஆயரூபா சொன்னா எங்கடி பத்து அப்டின்ன ம் செரி சொல்லு அப்டினா நா கேட்டுட்டு சொல்றே நா அப்டின்ன
யார் சொன்னது செல்வியக்கா சொன்னாங்களா
ம் ஹும் சேரி நா வந்து ஒரு சீட்டா போல்லான்ன அவ வந்து ஆய ரூபா ஒரு ஃபேமிலிக்கு ஆய ரூபா போட்லா அப்டின்னா ஓ ஃபேமிலில நாலு பேர் இல்லக்கா
ஆமா இப்போ ஒரு ஒருத்தரு ஆயிராய ரூபா போ போன்ணுமா
இல்லல்ல அவ வந்து ஒரு ஃபேமிலிக்கி தா ஆயரூபா சொன்னா நாதா வந்து ஒரு சீட் எடுத்து நாலு ஃபேமிலியா ஷேர் பண்ணிக்லா அப்டினாங்க
ஆ ஆமா சீட் டு கட்னாதா மாச மாசோ ஒரு லட்சரூவா சீட் எடுத்தீங்னா மாசோ ஒரு நாலாயிரோ அஞ்சாயிரோ கட்ட மாரிருக்கோ கரெக்டா
ம் இல்ல ரெண்டு ரூபாக்கே இப்ப அவ்ளோ தா வரு இப்போ நால்ட்ரூபா ஒரு ஃபேமிலி நாலு ஃபேமியா போட்டோனாக்கா நால்ட்ரூபா நால்ட்ரூபா வரு நால்ட் ரூபான்றது மூன்ட்ரூபா வரு
ஆ ஆ அப்றோ வந்து ஒரு ஃபேமிலினா‌ ஷே அர் பண்ணி கட்டிக்க வேண்டியத்தா அஆ ஆமா ஆம்
அவ நல்லா நல்லாவே போலா அந்த மாரி பண்ணோனாக்கா
ம்
சேரிக்கா பாப்போ என்னன்ட்டு காயத்ரிக்கு தெரியு காயத்ரிக்கு தெரியுங்ளா இத சொல்ட்டீங்ளா அவகிட் ட இது மாறி ப்ளன்
இல்ல
ம் ந சொல்ற அவட்ட நானு என்னன்னு கேட் பேசி பாக்குற காயத்ரி கிட்ட
நாணல்ல
ஆ ஆ ஆ
ஃபஸ்டு உன்டதா சொல்ற சேரி பாத்துட்டு சொல்லு ம் ம் ஃபஸ்ட்டு உன்ட்ட தா சொல்ற நீ சொல்லு
ஆ அதா நீங்க ஆல்ரேடி நம்ம சொல்ட்டோ பேசனே இருந்துச்சு போட்டு மாச மாசத்ல கட்னா கூடோ நம்ம அந்த மந்த்து ஆ ஆ ஆமா அப்டி போலா அப்டின் சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி பா
ஓப்பன் பண்ண தேவல நமக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு இல்ன்னு போட்டுனே வந்தாக்கா ஏதாவது யூஸ் ஆகு கண்டிப்பா அந்த ட்ரிப்பு போ முடியு ப்ளனு பண்ணலா எல்லாருமே கைல காசு
எ சலக கையில காசு எடுத்துக்டா கூட பரவாலக்கா மத்தபடி என்ன அங்க முன்னாடி
இப்ப இது மாரி போட்டனா எல்லாத்துக்குமே அதுவே முடிஞ்சிரு
ஆ ஆ ஆமா ஆமா
இதுவே போட்டோனா எல்லாமே முடிஞ்சிரு அதனாலதா சொன்ன சரி பாக்கலா அப்டின்னு
இது நீங்க சொல்றது ஈசீதா பாப்போ நா காயத்துட்ட பேச பேசுட்டு என்னனு சொல்ற உங்ககிட்ட
ம் ம் சேரி சேரி
ஆ சரி தா நா பண்ண பண்ணதா சரிங்களா
என்னமா
நா அப்மா பண்ற அப்றமா பண்ற நானு
சேரி ஓகே பாய்
ஆ ஆ தயிர் கடைல வாங்கிட்டு வரணு நீங்க வந்து குடும்ங்க செய்ய ஆ